தோழி
வணக்கம் தோழி எப்டிருக்கீங்க
உங்களுக்கு தெளிவா கேக்குதா
ஆஹ் கேக்குது
சேரி தோழி நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பத்தி பாக்க போறோ அப்டின்னா அஹ் ஆன்லைன் பரிவர்த்தனைகள்
ஆ ஜி பே போன் பே இத பத்தி நன்மைகள் தீமைகள்
ஆமாம் தோழி சரியா சொன்னீங்க அத பத்தி இன்னைக்கு நம்ம கலந்துரையாட போறோ உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கெல்லா நீங்க ப பகிர்ந்துக்கோங்க எனக்கு தெரிஞ்ச கருத்துகள நா பகிர்ந்துக்கிறே சரிதானே தோழி
ஆஹ் சரிதானே தோ
சரி தோழி ஆ அன் முந்தைய காலத்துலல்லா என்ன பண்ணோ அப்டின்னு பாத்திங்கனா நமக்கு ஒரு பணம் தேவ அப்படின்னா என்ன பண்ணுவோ அப்டின்னா ஆ நம்ம என்ன பண்ணுவோ மணி ஆர்டர் பண்ணுவோ மணி ஆர்டர் பண்ணுவோ அதுக்கப்புறம் வந்துட்டு அது கொஞ்சோ நாட்கள் கழிச்சு நமக்கு கெடைக்கு அந்த மாதிரிதா முந்தைய காலகட்டங்கள்ல இருந்துச்சு அதுக்கப்புறோ என்ன பண்ணோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அ பேங்க் அ அக்கௌண்ட் ஒண்ணு ஓபன் பன்னோ அந்த அந்த அக்கௌண்ட் வழியா என்ன பண்ணுவோ அப்படின்னா பண பரிவர்த்தனைகள்லா நம்ம பண்ணுவோ பணம் வேணுங்கிறத நம்ம போட்டுக்குவோ இல்ல பணம் எடுக்கிறதா இருந்தா நம்ம எடுத்துக்குவோ இப்படியே காலங்கள் ஆக ஆக இப்ப கடைசியா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோ அப்டின்னா வளர்ந்து வந்து இப்ப நம்ம போன் பே ஜி பே இந்த மாதிரியான ஆன்லைன் பரிவர்த்தனைகள்லா நம்ம உபயோகம் பண்ணிட்டு இருக்கோம் இது மூலமா நமக்கு என்ன நன்மைகள் நடக்குது அப்டின்னு பா்த்தீங்கன்னா இப் இப்ப பேங்குக்கு போறோ அப்படின்னா அ ரொம்ப வரிசையில நின்னு பணம் எடுக்கிறது அந்த மாரி சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பேங்க்கு போய் ஒரு வேலையா போனோ அப்படின்னா ஒரு நாள் கூட நமக்கு தேவப்படும் அந்த மாதிரி
ஒரு நாள் ஃபுல்லா அதுலயே போயிரும் முடிஞ்சிரு அப்புறம் வந்து நம்ம அடுத்த ளைய தொடங்குரக்கு ரொம்ப இதாகு அப்படிதானா
ஆஹ் ஆமாம் தோழி ஆனா இப் இப்ப ஆன்லைன் பரிவர்த்தனைகள்லா இருக்கறனால இப்போ ஒரு கடைக்கு போறோ ஒரு மளிக சாமா வாங்குறோ அ அப்படின்னா பணம் கையில இருந்துச்சுன்னா நம்ம கையில கொடுத்துருவோ அப்படி இல்லன்னா உடனே ஜி பே ஜி பே எடுத்து உடனே நம்ம ஜி பே போட்டுலா இதனால என்ன அப்டினா நம்ம சில நேரங்கள்ல வீட்டுல வந்துட்டு பணத்த மறந்துட்டு வச்சுட்டு போனாலுமே கையில போன் மட்டு எடுத்துட்டு போயிட்டோம்னா போது இப்ப நம்ம எங்க போனாலு அக்கௌண்ட்ல பணம் இருந்தா போது நம்ம எப்படியு சமாளிச்சுட்டு வந்தர்லா அ பர்ஸ் எல்லா எடுத்துக்கிட்டு போணு அப்படிங்கிற அவசியம்லா இப்ப தேவையே கெடையாது அஹ் இதுதா தோழி என்னோட கருத்துக்கள் உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தா நீங்க பகிர்ந்துக்கோங்க
ஆமா தோழி இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பணம் வந்து இப்ப வேலைக்கு போறோன்னு வச்சுக்கோங்களே இப்ப வந்து நானே இப்ப முன்னாடி ஒர்க் இப்ப ஒர்க் போயிட்டு இருந்தே அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தே அதுக்கு முன்னாடி ஒரு கம்பனில ஒர்க் பண்ணிருந்தே அதுல வந்து நம்ம கையில வந்து சம்பளம் கொடுக்க மாட்டாங்க ஆன்லைன்லயே போட்டிருவாங்க அ நம்ம வந்து கொஞ்சோ அது வ பாதுகாப்பு தா நமளுக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கு நம்ம வந்து போய் பேங்க்ல போடனு அவசியம் இல்ல திருப்பி கொண்டு போய் அவங்க போட்டா நம்ம வந்து தேவக்கு முட்டு எடுத்து செலவு பண்ணிக்கர்லா அப்புறோ பாத் ஏன்னா நம்ம வந்து வேறவங்களுக்கு ஏதோ பணம் கொடுக்கணு ஒவ்வொருத்துக்கு வந்து நெறைய பேத்துக்கு ஆன்லைன் பேமெண்ட ஆப் இருக்காது அவங்களுக்கு வந்து நம்ம கையிலதா கொடுத்தாகணு இப்ப வந்து எக்சாம்புள்க்கு வந்து நம்ம வீட்டுல வந்து ஏதாவது சின்ன சின்ன வேலை எல்லா பாக்குறவங்க சர்வண்டலா இருப்பாங்க வேலக்காரவங்களுக்குலா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்லைன் இது இருக்காது அப்பதா நம்ம வந்து என்ன பண்றோம்னா கையிலதா எடுத்து கொடுக்கணு அதுக்கான நம்ம ப இப்ப கூட ஒரு லேடி வந்து என்ன பண்ணாங்கன்னா எங்க வீட்டுக்கு வந்து குப்பைல்லா எடுக்க ஒரு லே ஒருத்த ஒரு அம்மா வருவாங்க ஒரு பெண் வருவாங்க அவங்க வந்து காசு குடுங்க அப்டின்னு கேட்டாங்க ஆ ஆன்லைன் பேமெண்ட் உங்களுக்கு இருக்குதுங்களா உங்களுக்கு இது வச்சிருக்கீங்களா அப்டின் கேட்டதுக்கு ஜி பே போன் பே ஏதாவது இருக்கான்னு கேட்டதுக்கு இல்லங்க நா சாதா போன் தா வச்சிருக்கிறே எங்கிட்ட ஆண்ட்ராய்டு போன் எல்லா இல்ல அப்டின்னாங்க கையில கொடுங்க அப்படின்னாங்க அப்ப நம்ம இதுக்காண்டி போயி ஏ டி எம் சட் தேடி போய் எடுக்க வேண்டிது இருக்குது பர்ஸ்ட்லா பாத்தீங்கன்னா அ நம்ளுக்கு வந்து ஒரு பக்க வேலைக்கு போறம்னு வச்சுனா கைலயே நைரய பேத்துக்கு குடுத்துட்ருப்பாங்க கைல அப்படியே சேவி்ங்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க வீட்லயு வச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தர் வந்து நல்ல சிக்கனமா இருக்குறவங்க வந்து கைல வந்து பிடிச்சு இறுக்கமா பிடிச்சு பணத்த வச்சு பத்தரமா வச்சிருப்பாங்க ஒவ்வொரு வந்து கொஞ்சம் செலவு பண்ரவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிகி சிகுமா கைல கொடுக்கற காசு கூட செலவு பண்ணிருவாங்க பேங்க்ல வந்து இந்த மாரி வேலை போய்ட்டு பேங்க்ல போட்டான்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அப்படி பேங்க்லயே அப்படியே இருக்கு அந்த மாதிரி நன்மையில் தீமகள் ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு வந்து என்ன தோணுது பே கையில குடுக்கறது நல்லதா சம்பள வந்து இப்ப இப்ப வந்து அந்த காலத்துல மாரி கையில அந்த அந்த காலத்துலல்லா கையிலயே குடுத்துருவாங்க இப்ப வந்து எல்லாத்துக்கு எல்லா பேத்துக்குமே சின்ன வேலையில இருந்து பெரிய வேலையில இருக்கவுங்க எல்லா பேத்துக்குமே வந்து ஆன்லைன்லயே பணத்த போட்டுறாங்க அவங்கவுங்க அக்கோன்ட்லயே போட்றாங்க அது நல்லதா இல்ல கைல குடுக்குறது நல்லதா நீங்க என்ன நினைக்கிறீங்க
என்ன பொறுத்த வரையு ரெண்டுமே ஓகேதா ஆனா இருந்தாலு இப்ப வர்ற காலங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் ஆன்லைன் தா ஆன்லைன்ல போட்டுறதுதா நல்லது அப்படிங்கற மாதிரி எனக்கெல்லா இப்பல்லா தோண ஆரம்பிச்சிச்சு என்னதா நம்ம கைல வாங்குனாலு மே இப்ப நம்ம நம்ம பாத்த விதத்துல இப்ப வளந்துகிட்டு வர விதத்துல பாத்திங்க அப்டின்னா ஃபோன்பே ஜிபேதா இப்ப இப்ப ஒரு சில பேரு கிட்டதா நீங்க சொன்ன மாதிரி பட்டன் ஃபோன் வச்சிருக்கவங்க கிட்டதா இந்த ஃபோன்பே ஜிபே அந்த மாரிலா இல்லாம இருக்கு அதே ட ச்சு ஃபோனு வச்சிருக்க எல்லார்டைமே பாத்தீங்க அப்டின்னா ஃபோன்பே ஜிபே எல்லாமே இருக்கு அஹ் அதுனால இனிமே வந்துட்டு வர்ற காலங்கள்ல இது மாரி இருக்றது நல்லதுன்னு தா தோழி நா நெனைக்கற
ஆமா அது தமிழ்ல இங்கிலீஷ்ல என்ன சொல்வாங்க டிஜிட்டல் பரிவர்த்தனை சொல்லுவாங்க ஆஹ் அது கொண்டது நல்லதா சென்ட்ரல் கவர்மெண்ட் தா கொண்டு வந்தது அது வ அது வந்து எனக்கு நல்ல நல்ல பா இதுதா நெனைக்கிறே நா அந்த ஸ்கீம் வந்து அப்புறம் ம் பாத்தீங்கனா நெறைய மோசடிகளு நெறைய நடக்குது பாத்தீங்களா ஆஹ் ஜிபே ஃபோன்பேனால இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒருத்தங்க வந்து பணத்த வந்து நா உங்க இதுல தப்பா போட்டுட்டே அந்த பணத்த எனக்கு ரிட்டன் அனுப்புங்க தோழின்னு சொல்லிட்டு ஒருதடவ கூட என்னய கூப்டுருக்காங்க அவுங்க வந்து இப்ப ஜிபேல பண அனுப்புறாங்க ஃபோன்பேல பணோ அனுப்றாங்கனு வச்சுக்கோங்கள ஃபோன் நம்பர் போட்டு அடிச்சு உள்ள போவாங்கல்ல அப்ப வந்து ஒரு நம்பரு மாறிச்சா வச்சுக்க டக்குன்னு வந்து த தப்பாயி வேற நம்பருக்கு விழுந்துரு வேற ஒரு ஆளுகளுக்கு விழுந்துரு அந்த மேரி ஒருத்தவங்க போட்டு வுட்டு எனக்கு வந்து விழுந்திருக்குது அப்புற அவங்க ரொம்பையு ரெக்வஸ்ட் பண்ணி ம மேட நா தரி தரி தெரியாம போட்டேங்க பணத்த திருப்பி அனுப்பிவுட்ருங்க அப்படின்னு சொன்னாங்க ந நாலா நல்ல பொண்ணு நாலா அனுப்பிட்டே இதே மாரி கெட்டவங்க அது மாரி பண்ணுவாங்களா விழுந்தது போது நா லா பண்ண முடியாது சொல்லிட்டு பிரச்சன பண்ணுவாங்க அப்டிதான
ஆமாம் தோழி சரியாதா சொன்னீங்க ஒரு சில பேர்தா மனசு வந்து அவங்களு கஷ் கஷ்டப்பட்டு தானே சம்பாரிச்சிருப்பாங்க அப்டிங்கிற மாதிரி தோணுச்சுனா கண்டிப்பா பணத்த திரும்ப குடுத்துருவாங்க ஆனா என்ன அந்த மாரி நா உள்ளவங்க நெறைய பேர நம்ம
ஆமா அது மேரி கெட்ட நண்பர்கள்ட ஆளுகட்டலா போய் விழுந்துரு சிக் வச்சுக்கங்களே திருப்பி நம்ம அவங்கள்ட இருந்து வாங்கவே முடியாது ஆ அது ஒரு பிரச்சன இருக்குது அது பாத்துதா போடணு
ஆமா அந்த விதத்துல பாத்தீங்க அப்டின்னா பண நம்ம கையில குடுக்றது நல்லது இப்ப நம்ம மொகம் பாப்போ அவங்களும் பாப்பாங்க சரி பண குடுத்துட்டோ வாங்கிட்டோ அப்டிங்றது இருக்கு நீங்க சொல்றது சரி தா தோழி அதே மாதிரி நம்ம ஆன்லைன்ல போட்டோ அப்டின்னா நீங்க சொன்னது கரெக்ட்டு ஒரு நம்பர் மாத்தி போட்டாலு அது போயிடு அது வேஸ்ட் தா திரும்ப குடுப்பாங்ளா அப்டிங்றது சந்தேக ஒரு சில நேரத்தில நம்பர் ஃபோன் பண்
ஹ் ஒரு செல்ரு வந்து இந்த குடுக்குறே குடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளு இழுத்தடிச்சுட்டு அப்டியே அத அத அப்டியே விட்ருவாங்க
ஆஹ் அந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு தோழி ஒ ஒரு தடவ என்னோட தோழி வந்துட்டு அஹ் எனக்கு போடுறதுக்கு பதிலா வேற யாருக்கோ போட்டாங்க போல போட்டுட்டு நாங்க எதார்த்தமா ஒரு நாலு நாளு கழிச்சு பாக்கும்போது உனக்கு போட்ருக்கேனே அப்டி சொல்லிட்டு சொன்னாங்க
நாலு நாளு கழிச்சு பாக்கும்போது அப்புற வந்துருச்சா இல்ல வரலையா
அஹ் என்னோட பேரு அஹ் நேம் மென் சொல்ல வேணா என்னோட பேரு அவுங்ளோட பேரு ஒரே பேரு அவுங்க போன்ல சேவ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அதுல ஒரே பேர் போட்டு சேவ் பண்ணியிருந்ததுனால ஏ பேருக்கு அனுப்புறதுன் நெனைச்சு அந்த பேருக்கு அனுப்பிட்டாங்க அதனால அதுக்கப்புறம் வாங்கனாங்களா சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆன பாத்தப்ப கேட்டாங்க அதுமாரி எனக்கு வல்ல பா அப்டி சொல்லிட்டு நா சொன்னே அப்புறந்தா எடுத்து பத்துட்டு போய் பார்த்தப்ப ஆகா ஒரே பேரா நான் மாத்தி போட்டுட்டேன்ப்பா அப்படின்னாங்க செரி அப்ப கேட்டு வாங்கிக்கோங்க அப்புற என்ன பண்றது பண்ணே அதுக்கப்புறோ என்னன்னு சொல்லி தெர்லை இப்ப நம்ம இதை பத்தி பேசணுனொனே எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு தோழி
ஆமா அந்த மேரி பிரச்சனையும் இருக்குது அது வந்து நம்மே பாத்துதா போடணு இப்ப வந்து இந்த வயசானவங்க இதெல்லா அதிகப் பேர்த்துகிட்ட வந்து ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன் இருக்காது அவங்ககிட்டலா நம்ம போய் ஏதாவது இப்ப எங்க வீட்டுக்கே போறணு வச்சுக்க எங்க அம்மாவுக்கு நாம என்னால முடிஞ்சது ஏதோ பணம் கொடுக்கலா அவங்களுக்கு ஹெல்ப் எதோ குடுக்கலான்னு சொல்ட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து அவங்க கையிலதா குடுத்துட்டு வர வேண்டியிருக்கும் ஆஹ் அவங்களுக்கு வந்து மொபைல் ஆண்ட்ராய்டு போனு இது யூஸ் பண்ண முடிய யூஸ் பண்ண தெரியாதுல்ல அப்ப அந்த மேரி இருக்கவங்க வயசானவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா நம்ம கையிலதா பணம் எடுத்து கொடுத்துட்டு வர வேண்டிய இருக்கும் அஹ் அதுவும் ஒரு ஒரு விஷயம் நல்லதா அவங்க எடுத்து செலவு பண்றது கையில வச்சுட்டு செலவு பண்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும் அந்த மேரி இருக்குது ஒரு நல்ல நன்மைகளும் இருக்குது ஒரு சமயம் பாக்கும்போது
உம் ஆமாம் தோழி ஆனா ஒரு சில நேரங்கள்ல என்ன அப்படின் பாத் அந்த வயதானவர்கள் வந்துட்டு ஏ டி எம் போயி பண எடுக்கும் போது நெறையா தீமைகள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு இப்ப ந அவங்க வந்துட்டு எடுக்க தெரியாம பக்கத்துல உள்ளவங்ககிட்ட குடுத்து எடுத்துதாங்கப்பான்னு சொல்லுவாங்க இத ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஏமாத்துறதுக்காகவே நிப்பாங்க இந்த வயசானவங்கலா வர்றவங்க கிட்ட அவங்ககி ஏ டி எம் கார்டு வாங்கிகிட்டு அவங்ககிட்ட பின் நம்பரை கேட்டுட்டு அவங்க பணம் எடுத்து இப்ப ஆயிரம் ரூபா கேட்டாங்க அப்படினா இவங்க எ பணம் கூடுதலா இருந்துச்சுனா இவங்க எடுத் வச்சிக்கிட்டு மிச்ச காசு அவங்க கிட்ட குடுக்குறது அந்த மாதிரியான செய்திகள்லா நெறைய பாக்குறோம் அதெல்லாம் பாக்கும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தா இருக்கனு அப்படின் சொல்லிட்டு
ஆமா அந்த மேரி தீமைகள் நெறைய இருக்குது ஆஹ் இப்ப பாத்தா பெரியவங்களு நல்லா இதாதா அலாட் இது உஹம் பெரியவங்களும் கொஞ்சம் அது அலா்டா தா இருக்கறாங்க ஆஹ் அதை பத்தி நம்ம சொல்லிக் குடுக்கணும் பெரியவங்களுக்கு தெரியலன்னா நிறைய விஷயங்கள் இப்ப பாத்தீங்கன்னா எங்க அம்மாலா ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்பாங்க ஏதாவது இந்த ஏ டி ம் மு அது இதுன்னு நாங்காலா சொல்லிக் குடுக்கவே இப்ப நெறைய பலகி டாங்க அந்த மேரி நம்ம வந்து நெறைய விஷயங்கள் அவங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லி குடுத்தா அவங்க நெறைய கத்துக்குறுவாங்க பெரியவங்களும்
உம் ஆமாம் தோழி அஹ் பண பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் நீங்க சொல்ற மாரி எல்லாம் சொல்லிக் குடுக்கணு அதே மாரி கொலந்தைங்க கையிலயும் நம்ம போன் குடுக்கும் போது அந்த ம அந்த பண பரிவர்த்தனைகள் உள்ள அஹ் ஆப் சு எல்லாமே கொஞ்சம் லாக் பண்ணிட்டுதா கொலந்தைங்ககிட்டயுமே குடுக்கணும் ஏன்னா தெரியாம கை எதுவும் பட்டு அவங்க அழுத்திட்டாலுமே ஒரு சில இதெல்லாம் வரும் பின் பின்கோடு அவங்களுக்கு பின் நம்பர் தெரலன்னா ஓகே குடுக்கலாம்
உஹம் அப்டிதா என்னோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா நாலு லட்சம் ரூபா பணம் போட்டிருந்தாங்க அக்கௌண்ட்ல அவங்க அக்கௌண்ட்ல அவங்க என்ன அந்த பையன் வந்து காலேஜ் படிக்கிற பையன் அவை வந்து என்ன பண்ணனா அந்த ஆன்லைன் ரம்மினு சொல்லுவாங்கல்ல ஆஹ் ஆ ஆஹ் அது விளாண்டு அதுல நிறைய இலந்திருக்கா அதுல இருந்து பணம் போயி நாலு லட்சரூவா அவனுக்கு அவங்க வீட்டுல லாஸ் ஆயிருச்சு வீட்டுல எதாவது எல்லாரும் சத்தம் போட்டிருக்காங்க ஏன்னா இந்த இதெல்லாம் விளாடுற ஏன் இந்த ரம்மிலாம் போயி இது பண்ணிருக்கற அப்டின் சொல்லி காலேஜ் முதல் வருஷம் படிக்கிற பையன் ஆஹ் அப்டி வீட்ல இருக்கவங்க எல்லாரு சத் சுத்த மடவா அன்னே சொ நா அவனுக்கே தெரியாம பணம்லா போயிருக்குது நம்ம தப்பு பண்ணிட்டோமோன் சொல்லிட்டு ஹம் குற்ற உணவுல போயி சூசைட் பண்ணிக்கிட்டா தூக்கு போட்டு எறந்தே போயிட்டா ஒரு பையன்
ஓ சேரி தோழி பண பரிவர்த்தனைகள் பத்தி நம்ம நெறைய பேசனோ ஆ அடுத்த வாய்ப்புல நம்ம கண்டிப்பா அடுத்த தலைப்புகள் பத்தி பேசுவோம் தோழி ஆ வாய்ப்புக்கு நன்றி தோழி
நன்றி வணக்கம் ஆ